ஹலோ
ஆ கேக்குதா
ஆ ஆ கேக்குதுங் ப்ரோ என்ன பண்றீங்
சொல்லுங்க என்ன பண்றீங்க நா ஒக்காந்துயிருக்க ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க
நா காலேஜ் வந்துருக்க ப்ரோ
காலேஜ்ல இருந்துட்டே ஒர்க்கா போன் பேசுறீங்க
அப்டிதா ப்ரோ பிரேக் ப்ரோ ஆ பிரேக் வந்திருக்கே இப்ப நானு வெளில இருக்கே ப்ரோ காலேஜ் வெளியே செரி அதனால ஆ சாப்பிட்டாச்சா ம் நா இன்னு சாப்பிடல ப்ரோ பிரேக் விட்டாங்க இப்ப எப்டியோ சாப்படுற மைண்ட்ல இல்ல செரி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோ அப்டின்னு வந்து ரெண்டு கெல்லா கூப்புடுவாங்க செரி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு போவோ பொறுமையா
அவ்ளோ சீக்ரோ விட்ருவாங்களா
ஆ அவ்ளோ சீக்ரோ விட்டுருவாங்க பத்து மணிலே இருந்து ரெண்டு மணி வரயு ப்ரோ ம் ஆ நா பி காம் ஜென்ரல் படிக்கிறே ப்ரோ தேட் இயரு ம் ஆமா ஃபைனல் இ்யர் ப்ரோ நெக்ஸ்ட் பிளேஸ் மெண்ட்டுகாக வெயிட்டிங் ப்ரோ அப்ளை பண்ணிருக்கே பிளேஸ்மெண்ட் வந்தா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டே ஹையர் ஸ்டடிஸ் ஏதாச்சு எம் காம் பண்ணலாம்னு இருக்கே நீங்க என்ன பண்ணுறீங்க
நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருகோ ப்ரோ
பிஸ்னஸ் பண்றீங்களா
ஆமா
என்ன பிஸ்னசு தெ. என்ன பிசினஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா
மொபைல் லேப்டாப்
மொபைல் லேப்டாப் ஓ சர்வீஸ் சென்ரா
ஆமா ஆமா ஆமா
ஆ செரிங்க் ப்ரோ அதுல எப்டி ப்ராஃபிட்லா எப்டி வரு இப்போ ஒரு ஃபோனு இப்போ ஆ சர்வீஸ பொறுத்து டிஸ்பிளே மாத்தணும்னா ரேட் அதிகமா வரு அந்த மாரி ம் செரி சாப்ட்டீங்களா ப்ரோ அதுக்கு சொல்லவே இல்ல
இல்ல ப்ரோ இனிமே தா பரோ சாப்டணு
காலைலேருந்து சாப்ட்லையா
காலைல சாப்ட்டாச்சி மத்ய மா
ஆ என்ன சாப்டீங்க காலையில
காலையில ரெண்டு தோச இருந்துச்சு சாப்ட்டு வந்துட்டே
ம் எல்லாரு தோச இட்லி சட்னி அததா ப்ரோ சொல்றீங்க
ஆ
வேற எது வித்தியாசமா செய்யமாட்டுகங்களே
ஆ அ சாரி ப்ரோ ஆ ஆ தோ இங்க ப்ரோ ஆ ஆ
செர் செர் செரி எந்த ஏரியா ப்ரோ நீங்க செரி சென்னையா ஆ ஓகே ஓகே
ஆ எங்க வீட்டுல எதோ காலையில வச்சாங்க இட்லி சட்னி அப்டின்ட்டு இன்னைக்கு வேணா அப்டின்னு சொல்ட்டு கால்ல களம்பி வந்துட்டு எப்ப பாத்தாலு சட்னி நம்ளுக்கு வந்து இட்லிலா சாப்ட்டா ரெண்டு இட்லி மேல்ல சாப்ட முடில்ல ப்ரோ செரி இதே இதே சாப்பாட இருந்தா நல்லா சாப்ட்டு போவ ப்ரோ சாப்பாடு வச்சிட்டு சாம்பார் ரசோ அந்த மாரி கீர கொழம்பு அந்த மாரி வச்சா சாப்ட்டு போவே வெறு இட்லி சட்னி வெச் துனா இட்லி பசிக்கு அடங்கவே மாட்டேகிது ம் ஆ உங்களுக்கு அந்த மாரி கால்ல டிஃபன்ல்லா புடிக்கணுமா ஆ வீட்ல நா மட்டுதா ப்ரோ
நீங்க மட்டுதானா வீட்ல வேற மத்தா அப்பா அம்மாலா என்ன பண்றாங்க
அப்பா அம்மாலா நல்லாதா ப்ரோ இருக்காங்க அப்பா வேலைக்கு போய்றாரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்பு ம் நா மட்டுதா ஒரே பையே
கொஞ்சோ செல்லமா வளத்துருப்பாங்க
செல்லமா தா வளக்குறாங்க ம் ஏதோ அவுங்களு செரி விட்டு குத்து போறாங்க எது பண்ணாலு செரி அப்டின் விட்ருறாங்க ஆனா அந்த அளவக்ல்லா தப்பல்லா பண்ண மாட்டே ம் கெட்ட பழக்கலா எதுவு கடையாது நம்ளுக்கு செரி ஆ அப்டி பசங்களோட சுத்திட்டே அந்த மாரி ம் ம் ஆ லவ் லவ் லவ் எல்லா சின்ன வயசல ஸ்கூல் படிக்க சொல்ல பண்ணது ப்ரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டு ல இப்பளா இல்ல ப்ரோ என்னாச்சி என்ன ஆச்சினா அது வந்து ஈகோ மேட்ரு ப்ரோ ஆ மா ஈகோ தா ஏம்மேலயு தப்பு அந்த பொண்ணு மேலேயு தப்பு யாரு வந்து ஃபஸ்ட் த்தி பேசுவான்ற மாரி அதனால ரெண்டு பேரு பேசாம விட்டோ ம் அதுனால அப் ஃப்ரோ நா இப்ப தா ப்ரோ தேட்டியரு அப் இப்ப அதுவு தேட்யிர்தா ப்ரோ படிக்கு கல்யாணோ எல்லா ஆவாது ப்ரோ
சொல்ல முடியாது ப்ரோ காலேஜ்க்கு போகாம கல்யாணோ முடிச்சுருதாங்க இப்பலா ரொம்ப மோசமா இருக்காங்க ப்ரோ அந்த பெ
பதினெட்டு வயசு ஆனா பதினெட்டு வயசு ஆனா கல்யாண பண்ணிகிறங்க இப்பெல்லா ம் எங்கந்து நீ நீங் நீங்க கேக்கறதங்க கரெக்ட் தா கல்யாண ஆய்ச்சங்களா கல்யாண எல்லா ஆவல ப்ரோ காலேஜ் போறாங்க மெடிக்கல் காலேஜ் மெடி ஆ நா சாப்பட்ல்ல ப்ரோ வீட்டுக்குதா போயிட்டு சாப்புட்ணு ஆ
ம்
அந்த பொண்ண பாப்பீங்களானு கேக்குறீங்களா
ஆ ஆமா
அது எப்பயாச்சு ஒரு தடவ வெளியா எங்கனா போனேனா அதுவு வெளியா எங்கனா வரு அப்ப பாப்ப பக்கத்து ஊர் தா எங்க ஊர் பக்கத்து ஊர் ஆமா அவ்ளோ தா பாக்குறதோட செரி அவ்ளோதா ஆனா இப்ப அது வந்து என்கிட்ட பேசினாலு பேசு நா போயிட்டு அதுகிட்ட பேசினாலு பேசுவ ஆனா யார் ஃபஸ்ட்டு போய் பேசறா இப்ப அதுவறிங்கு ஈகோதா
ஈகோ வா? ஈகோவ எறக்கி வைங்க ப்ரோ அப்பதா லைஃப் நல்லா இருக்கு
ஆ எல்லாரு இததா ப்ரோ சொல்றீங்க ம் இப்போ ரீசன்ட்டா இன்ஸ்ட்டாகிராம் ஆ இப்ப ரீச நா பேச சொல்லலா அது வந்து இன்ஸ்டாலா யூஸ் பண்ணாது வாட்ஸ் அப்ல தா பேசிப்போ இப்ப என்னடானா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுது எனக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நாள் கழிச்சு வருது இந்த மாரி ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் வருது செரி செரி ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் குடுக்குதே செரி அப்சட் பண்ண அவ்ளோதா அப்செட் பண்ணது வறையு இருக்கு
ம்
ம் ஆ இன்னு ஏதோ மெசேஜ் எல்லா ஆஹா பேசவே இல்ல ஆ வெய்ட்டிங்
பேசுங்க ப்ரோ பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க அவங்க எதிர்பாத்துட்டு இருக்க கூடாதுல்ல ஆ எப்டி பேசு
பேசிடுவோ ப்ரோ பேசிட்டேனா பிரச்சன பேசிட்டனா பிரச்சனன்னு பாக்குறே நானு இப்போ ஏன்னா ஆ இப்ப இப்ப பேசிட்டேன்னா திருப்பியு பழைய மாரியே பேசுவோ ஃபஸ்ட்டுனா சாக்லேட்டு பெண்ணு பென்சிலு அந்த மாரி எக்ஸ்சேஞ் பண்ணிகிட்டோ இப்ப அந்த மாரில‌ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா சொல்லுங்க இப்ப போறதுன்னா வெளியே கூட்டிட்டு போனு அதுக்கெல்லா செலவு பண்ணணுல்ல நம்மகிட்ட அப்டி ஆ பட்ஜெட் இல்ல செரி இப்பத்திக்கி எதுக்கு வேணாண்னு விட்டு இருக்கே அவுங்க பேசுனா பாத்துக்கலா அப்டின்னு இருக்கே என்னா சொல்றீங்க கரெக்ட்டு தானே நா சொல்றது அவங்களெல்லா ஆசைப்பட்டத வாங் ஆசைப்பட்டத வாங் குடுக்க முட்லன்னா நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்குல அதெல்லா எதுக்கு செரி வேணா அப்டியே இருக்கலான்னு இருக்கே வேற எதுவு இல்ல
அந்த பிள்ள எதிர்பாக்கலனா எதுவுமே எதிர்பார்க்கல அந்த பிள்ள எதிர்பாக்கலனா
எதிர்பாக்கலைனா ம் ஓகே தா
இல்ல அந்த பிள்ள எதிர் பாக்காம இருந்துச்சுனா நல்ல பிள்ளையா தானே இருக்கு அப்ப அந்த பிள்ள கிட்ட நீங்க பேசலாம்ல அப்டினு சொல்வ
ஓ அப்டி சொல்றீங்களா அது பேசுனாதா ப்ரோ தெரியு பேசணு அப்டி இல்லையனாலு நானே கூப்டு போவே ப்ரோ எங்கேயாச்சு கூட்டின்னு போவம்லா இருப்பே எங்கயாச்சும் கூட்டின்னு போவே ப்ரோ செரி வேனானு இருக்கே எதுக்கு நம்மளுக்கு காய ஆ காலேஜ் கூட வரமா உட்கார்றமா ஒண்ணு க்ளாஸ கெவனிப்போ இல்லயாச்சு வெளியே யாராச்சு போனா பொண்ணுங்கள பாத்துட் டு பாக்குறதோட செரி பேசறதெல்லா இல்ல காலேஜ் வந்து அவ்ளோதா பாக்குறமா அவ்ளோதா அதோட வீட்டுக்கு கெளம்புறது இதுதா காலேஜ் லைஃப்பு எக்ஸாம் வச்சா எழுதுறது அவ்ளோதா
அவ்ளோவுதா ம் எக்ஸாம் இப்ப நடக்கா என்ன
ம் எக்ஸாம் எல்லா நடக்குல ப்ரோ இப்பதா ப்ரோ தேர்ட் இயர் ஸ்டார்ட்டிங் வந்துருக்கே அது சைக்கிள் டெஸ்ட் மாடல் எக்ஸாம் அந்த மாரி வந்துட்டு அதுக்குப்புறோ தா செமஸ்டர் வரு ம் இப்ப ரெண்டு இயர் எழுதிருக்கே ம் ஒரு அரியர் ப்ரோ அது எழுதி இருக்கே க்ளியர் ஒரு அரியர் தா இருக்கே க்ளியர் பண்ணுவேனானு தெரியல எழுதிருக்கே ரிசல்ட் வந்தா தெரியு
துலா க்ளியர் பண்ணிக்கலா ப்ரோ இந்த கம்ப சுத்துறமா
ம் நீங்க பிசினஸ் பண்றேன்னு சொல்றீங்க மேரிடா அன்மேரிடா ப்ரோ
அன்மேரீடு தா ப்ரோ
அன்மேரிடு தானா இன்னு மேரிட் மேரி ஆகலையா செரி ப்ரோ உங்க உங்க லவ் ஸ்டோரிக்கு உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ கேக்கலா
ஏ லவ் ஸ்டோரி ஆ
ஆ லவ் பண்றீங்களா
நா யாராச்சும் லவ் பண்ணா அந்த புள்ளைக்கு கல்யாணோ ஆயிடு அதனால நா லவ் பண்றதா இல்ல
லவ் லவ் பண்ண கல்யாணோ ஆயிடு அப்போ இன்டரஸ்ட் இல்ல
ஆமா இல்ல இட்ரெஸ்லா இருக்கு நா லவ் பண்ணோம்னா அந்த புள்ளைக்கு வேற பையனோட கல்யாணோ ஆயிருது
அப்டி சொல்ல வரீங்களா எத்தன பேருக்கு அது மாரி ஆயிருக்கு
ஆயிடுசு ப்ரோ எனக்கு மனசே கேக்கல என்னடா இது நம்ம பாத்தா இன்னொருத்த கல்யாணோ பண்ணட்டு போறானே அப்டின் ட்டுரா இனிமே யாரையு பண்ணக்கூடாதுடான்று
ப்ரோ நீங்க நீங்க சும்மா பாத்து தா பாத்துருப்பீங்க பாத்துன்னே இருந்தா அவங்களுக்கு கல்யாணோ ஆக தா செய்யு போயிட்டு ஏதாச்சும் பேசுனா தானே ப்ரோ
எங்க ப்ரோ பேசுனாலே அப்பன கூப்டு வராளுங்க
பேசனாலே
அப்பாவ கூப்டு வராளுங்க அ
அப்பாவ கூப் ப்ரோ இப்பல்லா எந்த காலத்துல ப்ரோ இருக்கீங்க
ப்ரோ இந்த காலத்து பிள்ளங்க தா ஃப்ரோ பாத்தாலே வாப்பான அப்டி சொல்லி கூப்ட்டு போறாய்ங்க முன்னாடி உள்ளதெல்லா ஏ எங்க ஜென்ரேஷன்ல எல்லா அப்பாவ கூட்ட்டு வந்துருந்தாளுங்க
அப்டியா இப்பல்லா இங்கல்லா அப்டி இல்ல ஃப்ரோ நீங்க எந்த ‌சைடு சென்னை சைடு தானே நீங்களு ம் சென்னை சென்னையில அப்டில்லா இல்ல ஃப்ரோ காலேஜ்ல கூட இப்ப கூட நா போய்ட்டு ஒரு பொண்ணிட்ட போய்ட்டு உங்கள புடிச்சிருக்கு அப்டின்னு சொன்னா அதோட இப்ப நீ என்னன்னா என்னனு சொல்ல இல்ல இந்த மாறி எனக்கு விருப்ப இல்ல அப்டி ஏதாச்சு சொல்றாங்க போய்ட்டு அம்மாவ கூட்டிட்டு வருது அப்பாவ கூட்டிட்டு வருது மேம் கிட்ட சொல்றதலா இருக் அப்டியா ஆமா ஃப்ரோ ஓரளவு நம்மளு மெச்சிடாயிடுச்சே நம்மளுக்கு பேசணுன்னு தோணாதா இல்ல அந்த பொண்ணுங்களுக்கு பேசணுனு தோணாதா சொல்லுங்க எல்லாருக்கு ஒரே மாறி தா
நல்லவா அப்டின்னு சொல்லி அவளுங்க இருக்கணு நல்லவெனா இருக்கணு அப்டி சொல்ட்டு இப்டி இருக்காளுங்க என்ன செய்ய
ம் ம் ஒரு சிலர் அப்டி இருப்பாங்க ஃப்ரோ டென்த்து ஆ எங்க ஸ்கூல்ல கூட சீல ஒரு பொண்ணு வந்து ஆட்டிடூடு பயங்கரமான ஆட்டிடூடு எ பிரெண்டு்ன புக் பண்ணிட்டா லவ் பண்ணிட்டா செரி தை ஒரு தைரியத்த வளத்துக்குன்னு சொல்லலான்னு போனா இந்த மாறி இல்ல நா ஒன்ன லவ் பண்றே அப்டின்னு சொன்னோனயு படாலு ஒரு அடி அடிச்சுச்சு தவடலியே
சூப்பரு ஆ
எங்களுக்கு ஒரே சிரிப்பு டேய் ஆ ஆமாம் ஃப்ரோ அது வந்து ஆட்டிடூடு இவனுக்கு எந்த வகையில புச்சதுன்னு தெரில செரி புடிச்சிச்சு செ போய் சொல்ற எதுக்கட வேஸ்ட் பண்ற அப்டின்ட்டு ஆ சரி போயிட்டு சொல்லிருக்கா
சரி
ச்சுல சாப்ட்டு கை கழுவுற எடத்துல படலா அவ்ளோதா அதோட அவனு விட்டா ஒனக்கு அசிங்கமாச்சு என்னா பண்றதுன்னு தெரில யாரு கிட்ட போய் சொல்லுவா சொல்லுங்க ஆ எது பண்ண முடியாது செருப்படி வாங்கினாலு ஆத்தது எல்லா போச்சு அவ்ளோ தா
நேத்த எப்ப க்ளாஸ் போனோ
நா ஒன் ஓ க்ளாக் போனோ ஃப்ரோ
ஒன் ஓ க்ளாக்
இன்ன பத்து நிமிஷ இருக்கு ப்ரோ செரி ஃப்ரோ நா கட் பண்ணி கால் பண்றே ஃப்ரோ ஆ செரி ஃப்ரோ ஆ